ஹலோ ஆ தோழி வணக்கம்
ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ம் நா‌ இந்த வீட்லதா தோழி இருக்கே இப்பதா வேலையெல்லா முடித்து விட்டு ஒர்க்க பாத்துட்டுருக்கே ம் நம்மகென்ன நீங்க ‌என்ன பண்ணிட்ருக்கீங்க கொழந்தைங்கல்லா இருக்காங்களா
ஆமா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு கெழந்தைகல்லா இருக் க்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா கொழந்தைங்களா
ஆமா தோழி நானு ஹவுஸ் ஒய்ஃப்தா ரெண்டு கெழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேரு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஓகே சரிங்க தோழி இன்னிக்கு என்ன ஆ தம்பி வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டட் படிக்கிறா பாப்பா வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அங்க உங்க கெழந்தைங்க
ஆ ஏ பையே ஃபோர்த்து பாப்பா வந்து ஃபஸ்டு ஸ்டேண்டர்
ஃபஸ்ட் ஸ்டேண்டர் ஓகே ஓகே ம் எல்லா ஸ்கூல் ரீஓபன் ஆனனால எல்லாரு கெளம்பி போயிட்டனால வீடே ருக்கு சைலண்டா இருக்கு ஆ ரெண்டு மாசமா வீடே அப்டியே என்ன சொல்றது ஆ பீஸ்ஃபுல்லா இரு க்கு ம் அதா யேன் பாப்பா நேத்தே சொல் ட்டா நால்லா ஸ்கூலுக்கு போனதுக்கப்றோ நீ ஜாலியா இருக்கப் போறீங்களாக்கு அப்டின்னு சொல்ட்டு போனா
அதா நேத்து இவங்களுக்கு ஆஃப் டே இருந்து ச்சு ஃபஸ்ட்டு நாள்னவுன்னே உங்க கொழந்தைக்கெல்லா எப்பிடி இருந்துச்சு ஆ
ஆ அந்த பாப்பாக்குலா அது என்ன சொல்றது அ மில்ட்ரி ஸ்கூல் மாதிரியே இருக்கு யூனிஃபார்ம்தா ஃபஸ்ட்டு டேயே யூனிஃபார்மு ஃபுல் டே ஆ நெய்ல் கட்டு ஹேர் கட்டு அப்டி இப்டின்னு ரூல் போட்ருந்தானுங்க அ தம்பிக்கி ஆனா அன்யூனிஃபார்ம்தா இன்னைக்குமே கலர் ட்ரெஸ்தா சொன்னாங்க இன்னு யூனிஃபார்ம்லா தச்சு வச்சிருக்கே ஆனா எதுவுமே போட சொல்லல இப்பதா சிக்ஸ் த்து இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா வேற ஸ்கூல்ல இது வரைக்கு வேற ஸ்கூல்ல ஃபிஃப்த் படிச்சிட்ருந்தா நியூவா சேத்து விட்ருக்கே வேற ஸ்கூல்ல ஆ அதனால ம்
ஓகே ஓகே மெட்ரிகுலேஷனா சி பி எஸ் சி யா
ஆ இது மெட்ரிகுலேஷன்தா ரெண்டு பேருமே மெட் ரிகுலேசன்தா ஆனா ரெண்டு பேருமே வேற வேற ஸ்கூல் அதா இப்ப இந்த எனக்கு ட்ரபுளே ம் ஆ பாப்பா வந்து கொஞ்ச பிரைமரில படிக்கிறா ஃபிஃப்த்து வரைக்கு இருக்க ஸ்கூல்ல படிக்கிறா அ தம்பி வந்து பாய்ஸஸ் ஸ்கூல் மாதிரி இது வரைக்கு படிச்சது கோ எஜுகேஷன்ல இப்ப வந்து சிக் ஸ்த் டு டுவெல்த் வரைக்கு பாய்ஸ் மட்டு படிக்கிற ஸ்கூல்தா அவன்தா அந்த ஸ்கூல் போவேன்னு கம்பல் பண்ணி சேந்திருக்கா எவ்ளோ சொல்லி பாத்தே கேக்கல ஆ நாங்க வந்து இது விருதுநகர்
ஓகே ஓகே இது கோய இது கோஎட்ல சேத்தா அவங்களுக்கு கொஞ்சொ நல்லா இருக்கு
நல்லா இருக்கு நா அததா சொல்லிட்டே நானே டென்த் வரைக்கு கோஎஜுகேஷன்தாண்டா அப்டின்னா
அது என்ன ரீசன்னா நம்ம எப்ப இருந்தாலு நம்ம ஃபியூச்சர்ல எல்லாரு கலந்துதா நம்ம ஒர்க் பண்ண போறோ அப்ப போய் நம்ம எல்லா எடத்துலயு பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா அப்பிடி எங்கயு இருக்க முடியாது ஏன்னா நா வந்து நா சிக்ஸ் த்துல இருந்து பிளஸ் டூ வரைக்கு அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்லதா படிச்சேன் ஆ இல்ல கா யூ ஜி தேர்ட் இயர் வரைக்குமே அப்பிடிதா அதனால நம்மளுக்கு அது சரி ப்பட்டு வராது ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நம்ம ரெண்டு பேரு மிங்கிளாயி
ஆ மிங்கிளானாதா நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயா இருக்கு அது அவங்க அது ஒரு பெருசா தெரியாது இப்ப அவ காலேஜ்ல போறப்போ அந்த பழக்கோ வராது எதோ டிஃப்ரெண்டா இருக்கு பொண்ணுககிட்ட பழகுறதுக்கு எல்லாமே
ஆமா அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு நம்மளுக்கே அதெல்லா ஒண்ணு தெரியாது சரி
ம் நா அதா நா வந்து அவங்கிட்ட ஓ ப்பனா சொல்லாம மனசுலயே சொன்னே தம்பி அ இது ப்ரே இதுடா பாய்ஸஸ் ஸ்கூல்றா அப்டின்னு எனக்கு அதல்லா இல்ல என் ஃப்ரெண்டெல்லா போறாங்க அங்கதா படிப்பே அப்பிடின்னா செரி ஓகே ஸ்கூலுங் கொஞ்சொ கோச்சிங் நல்லா இருக்கு கொஞ்ச பெஸ்ட்டு ஸ்கூல் ஓகே பரவால்ல சரி போ அப்டின்னு சொல்ட்டு அதோட நி
ஆனா கேள்ஸ் ஸ்கூல் வந்து நெறைய இருக்கு பா்த்திருக்கே ஆனா பாய்ஸுக்கு வந்து நீங்க அதெல்லா சொன்ன ஒனேதா தெரியுது
க இங்க இருக்கு இங்க கேர்ள்ஸுக்கு தனி பாய்ஸுக்கு தனி ஆமா கோ யெஜுகேஷ் மொத்தமா இருக்கு சி பி எஸ் சி எல்லாமே வேற இருக்கு ஆமா செரிங்க தோழி நம்ம என்ன டாபிக் பா ஆமா ஆமா ஆனா இப்ப கொஞ்சோ டவுன் ஆயிடுச்சு ஆ எஜுகேஷன் பத்தியே பேசலா கண்டிப்பா நீங்க இருக்கு போது இந்த சிஸ்டத்துக்கு இப்ப இருக்க சிஸ்டத்துக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரண்ட் தெரியுது தோழி
நா இருந்தபோது அந்த அந்த சமச்சீர் கல்வி வந்து ச்சுளாங்க அது ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்துச்சு நா இருந்த டைம்ல அப்ப ப்ப வந்து அந்த இது ஸ்டார்ட் பண்ண டைம்ல ரொம்ப வொர்ஸ்டா இருந்துச்சு கொஞ்சோ கூட கன்டென்ட்டே இல்ல
ஆ
ஓ நீங்க அதுக்கு முன்னாடி
நா நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஒன் இல்ல நாங்க படிச்ச வரைக்கு சமச்சீர் வர்ல
வரல நானு படிக்கு போது சமச்சீர் நானு வரல ஆனா அந்த டைம்ல நா பொதுவா சொல்றே அந்த டைம்ல ரொம்ப கன்டென்ட்டே இல்ல சுத்த வொர்ஸ்ட்டா இருந்துச்சு அதுக்கப்றோ அத கம்பேர் பண்ணுபோது இப்ப வந்து அத நல்லா வந்து இம்ப்ரூ பண்ணிருக்காங்க அத ஆமா நெறையா இப்போ அது மிஸ் சி பி எஸ் சி க்கு ஈக்குவலாவே வந்துடுச்சு இப்போ கிட்டத்தட்ட மொதல்லா ரொம்ப அப்டியே இந்த ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் வரக்கி உள்ள அந்த போஷன்ஸ்லா ஒன்னுமே இருக்காது உள்ள ஒன்னுமே படிக்கிறதுக்கு இருக்காது அந்த லெவல்லதா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து ரொம்பவுமே பரவால்ல
பரவாயில்ல ம் ம் நெஜமாதா நெஜமாதா ம் நா வந்து இது பண்ணிருக்கே பி ஏ பி ஏ தமிழ் ஆ ஆமா ஆமா ஆமா நா வந்து கரெக்டா டூ தௌசண் சிக்ஸ்சு சிக்ஸ் சாரி சாரி டூ தௌசண் சிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணே நெனைக்கிறே டூ தௌசண் நைன் சிக்ஸ் டூ நைன் ம் நீங்க என் து யுனிவர்சிட்டி தா காமராஜர் யுனிவர்சிட்டி
ஓகே ஓகே நீங்க எது ஒர்க்
ம் இல்ல தோழி நா வந்து அதுக்கு முன்னாடி அண்ணா அலோ பண்ணல நெக்ஸ்ட்டு அப்டியே படிச்சு நானு டேலி பண்ணே டி சி ஏ பண்ணே அப்ப வந்து ஹெச் டி சி ஏ டி சி ஏ தா இருந்தது ஆ டேலி நைன் வந்து அறிமுகமான தருணோ அப்ப நா அதெல்லா பண்ணி சர்ட்வி டிக்கெட்லா வாங்னே நைன்டி பர்சன்டேஜ்ஜு கிட்ட ஆனாலு அண்ணா அலோ பண்ல சோ அப்டியே இருந்தாச்சி நெக்ஸ்ட்டு மேரேஜ் ஆயி வந்து கொழந்தைங்க அப்டியே ஹவுஸ் ஒய்ஃப் அப்டியே லைஃப் போகுது தோழி நீங்க
ஓகே ஓகே இல்ல நா வீட்லதா இருக்க அதான இதெல்லா பண்ணிட்டு கெடக்கோ
அததா அததா உண்மதா ம்
ஆ ஒங்க கொழந்தைக் வயசு இது மட்டுந்தா இருக்கா இல்ல அடிஷ்னலா வேற என்ன எக்ஸ்ட்ராவா எதாது ஸ்கூல்ல குடுக்குறாங்களா
ஸ்கூல்லையா தோழி ஆ இது வரைக்கு அவனுக்கு வந்து அடிஸ்னல் வந்து ஹிந்தி இருக்கு அவ்ளோதா இருக்கு இவுங்க இதுல வந்து ஹிந்தி ஆ கம்ப்யூட்டர் சைன்ஸ் அதுக்கப்றோ அ மத்தபடி இந்த பிரெஞ்சு அந்த மாதிரிலா இங்க கெடையாது அவுங்க படிக்கறது எடுத்துக்கலா எக்ஸ்ட்ராவா ஆம்மா அதுக்கு முன்னாடி வராதுனு நெனைக்கிறே பிளஸ் ஒன்லதா ஸ்டாட் ஆவு தமிழுக்கு ஆப்ஷன்ல எடுப்பாங்கன் நெனைக்கிறே ஆமாமா பாப்பா வந்து ஆ அவுங்க ஸ்கூல்ல இதே மாதிரிதா மெட்ரிகுலேஷன்தா அவளுக்குமே எக்ஸ்ட்ரானா இது மூ இதுதா ஹிந்தி அண்டு ரொம்பலா இங்க அந்தளவுக்கு டெவலப் ஆகல தோழி விருதுநர் டிஸ்ட்ரிக்னாலுமே அ மெயின் வந்து ஸ்டேட் போடுக்குத்தா வந்து இம்ப்பாட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு சி பி எஸ் இ லா இங்க டவுனாதா இருக்காங்க ம்
ஓ எங்க உங்க நீங்க இருக்கிற ஊர்லையா
ஆமாமா நா இருக்கிற ஊருல மெயினா வந்து இதுதா என்ன தோழி எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரூமெண்ட் ஆகலே நா நெனக்கிறே மதுரை அந்த லெவல் சென்னை கம்பேர் பண்றப்போ இங்க சி பி எஸ் இ வந்து அந்தளவு சைனான மாரி தெரில மார்க்ஸ்ல சொல்றே
இல்ல அது வந்து ஓ அந்த குவாலிட்டில சொல்றீங்க
அ அந்த குவாலிட்டி இல்லன் நா சொல்றே ம்
ஆனா சி பி எஸ் இ ரொம்ப டஃபா இருக்குல்ல
ஆமா ரொம்ப டஃபு தா டோட்டலி அவுங்க ச எல்லாமே ஆமா எ எனக்கு ஃபீல் ஆகுதுங்குறே அந்த மாதிரி ந்தளவுக் கு மார்க்ஸ் வந்து அவுங்க இத கம்பேர் பண்ணும்போ ஸ்டேட் போட கம்பேர் பண்ணும் போது கொஞ்ச லோவானம் லோவா வந்து டோட்டல் வர்ற மாரி எனக் ஒரு ஃபீல்
ஆமா அது எப்பவு அது வந்து ரொம்ப டஃபாருக்குங்குறதுனால அது மேபி அதுனால கம்மியாகலாமாருக்கு இது ஸ்டேட் போட விட அதல கொஞ்ச அவுங்குளுக்கு டஃபா இருக்குமாருக்கு அதனால அப்பிடி வருதுன் நெனக்கிறே அதனால் தாநெறைய பேர் வந்து அத பப்ளிக் எக்ஸாம் வரும்போது அந்த போட மாத்திருவாங்க ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி அந்த மாரி மாத்திருவாங்க ஏனா நல்லா படிக்கிற கொழந்தைக வந்து பிக்கப் பண்ணிருவாங்க ஓரளவுக்கு கொஞ்ச ஸ்லோ லேனர்ஸ் வந்து மெதுவாதான
ம் ம் ஏனா அவுங்கனால இதே மாரி வரமுலேனா கஷ் டோ ஆனா எல்லாரு லாஸ்ட்ல காலேஜ் போம்போது ஒரே சிலபஸ்லதான போறாங்க ம்
ஆமா ஒரே சிலபஸ்ல போறாங்க ஆனாலு அவுங்குளுக்கு கொஞ்ச நாலேஜ் கெடைக்குது ஆனாலு
ஆமா நெறைய நாலேஜ் கெடைக்குது அந்த சி பி எஸ் இ அவுங்கள கம்பேர் பண்ணும் போது அவுங்களுக்கு ஸ்டேட் போட விட அதிகளவுதா இம் ப்பாட்டன்ஸ் நெறைய குடுக்குறாங்க கரிக்குலர் ஆக் ட்டிவிட்டிஸ் நெறைய இருக்கு ம் இவுங்க ஆனா எக்ஸ்ட்டா ஆனா சொல்லும் போது எங் கொழந்தைங்களுக்லா என்னனா கராத்தே அ இது பியானோ இந்த மாதிரி அ இது சிலம்பம் அ டான்ஸு கிளாசிக்கல் டான்ஸு ஃபோக் டான்ஸ் இதுதா கிளாஸ்லே சொல்லி தர்றது அந்த ஸ்கூல்லே வந்து ப்ரிப் பேர் பண்றது அதுதா
உங்ளுக்கு ஒங்க கொழந்தைகள் வந்து ஃப்யூச்சர்ல என்ன ஆவுற இதா ஒரு ப்ரொஃபஷனலா மாறணுன்ட்டு ஒரு ஆச உங்குளுக்கு
எனக்கா தோழி எனக்கு வந்து நம்மளோட ட்ரீமுங்கறத விட அவனுங்க ட்ரீம் தா நம்ம அவனுக்கு நா அதா சொல்ட்டே நீ என்ன ஆனாலு ஓகே அம்மா வந்து அதுக்கு பேக் போனா இருப்பே அ ஏம்பைய வந்து கிரிக்கெட்ல ஓவர் இன்ட்ரெஸ்ட்டு கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்னு வெறியன் சொல்லலா
ஓ
அதனால இப்போ லாஸ்ட்டியர் என்ன பிஃப்த்து ஸ்டாண்டலே கேட்டா நா அலோ பண்ணல சிக்ஸ்த் வ போரானோட்டு தா இந்த மந்துதா அக்காடமில சேத்து விட்ருந்தே கிரிக்கெட் அக்காடமிக்கு சும்மா இப்போதைக்கி ச டிஸ்ட்ரிக் போவன்னாலு ஓகே இந்தளவ உள்ளுக்குள்ள விளாட்றளவுக்காது மொத பிராக்ட்டிஸ் பழகணும்ல தோழி அவனுக்கொரு அவனுடைய எய்ம் கிரிக்கெட் ப்ளேயர் ஆவணுன்ட்டு நா அதா சொன்னே எல்லாராலயு சைனாக முடியாது தம்பி நீ அத பார்ட்டா வச்சுக்கோ படிப்ப வந்து நீ மெயினா வச்சுக்கோ படிப்புல நீ வா அதையு விடாத அதையு கத்துக்கோ அப்டின் சொல்லி பா என்க்ரேஜ் பண்ணி இப்போ ரெண்டு மாசோ போயிட்டா போய் பிராக்டிஸ் பண்ணிட்ருக்கா ஆமா அத கிட்டு வாங்கி எல்லா வாங்கி எதுக் கேட்டாலு நா வாங்கி தர சொல்லி கிட்டு வாங்கி குடுத்தே அ அவனா டெய்லி கால்ல ஆனா ஐ ஃபைவ் தேர்ட்டிக்கு போவனோ ஃபைவ் தேர்டிக்கு போயிட்டு செவன் தேர்ட்டி எட்டு மணிக்கு தா வீட்டுக்கு வருவா வந்துட்டு குளிச்சிட்டு அ எயிட் ஃபிஃப்ட்டிக்குள்ள ஸ்கூல்குள்ள இருக்கனு பக்கத்துல தா ஸ் கூல் பஸ்ல போறளவு இல்ல ஓகே சிஸ்டர் நாம அடுத்த கால்ல நம்ம கண்டினியூ பண்லா ஓகே ஓகே சரிங்க தோழி சரிங்க தோழி ஓகே நன்றி ம்
நன்றி கட் பண்றீங்